ஹலோ வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கமா நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே தோழி சொல்லுங்க வேலைல்லா முடிச்சிங்களா
ம் முடிஞ்சாச்சுமா கா காலை உணவெல்லா சாப்ட்டாச்சா
ஆ அதெல்லா முடிஞ்சது இனி மத்தியா தா அத கொஞ்சோ வேலை இருக்கு இன்னைக்கி வெள்ளிக்கிழமைங்கறாகாட் இங்கை எல்லா சாமிகும்புறதெல்லா இருக்குலங்க
ம் ஆமா ஆமா
அதுனால அதெல்லா ஒண்ணு ஒண்ண அப்டியே பண்ணிட்டு இரு பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வர்றதுக்குள்ள எல்லா முடிச்சு வெக்கணு
ஆமா வந்த அவங்கள பாக்க தா சரியா இருக்கு
அவெ எப்புடி நேரம் போவ்துன்னே தெரியா துங் தோழி அதாலு நாலு மணிக் வந்தாங்கன்னா அடுத்த நாள் காலைல ஸ்கூல் ப அனுப்பற வரைக்கு நெவ் நிக்க முடியாது ஒக்கார முடியாத் அப்ளோ பிஸியா இருப்போ
ஆமாமா அதுதா உண்ம
ம் சொல்லுங் தோழி இன்னிக்கி ஏதாவ் ஒ தலைப்பு எடுத்து நம்ம பேஸ்லா ங்களான்
ஆ பேஸ்லாமே
ம் அதாவ்து இப்போ நுன் எந்த தாய்ப் எடுக்லானாம்
ஆ
அந்த இப்போ இந்தவ் பெரிய நடிகர்கள் எல்லா இப் ஒண்ணுமே இல்ல நடிகர்கள்லா எழந்தப்றோ எறந்தப்றோ அந்த சோஷியல் மீட்டுக்காரங்க பண்ண னதுனால எட்டார்மே கொஞ்சு கோவும் கொண்டாங் இல்லியா அத பத்தி கொஞ்சு பேசுவோமா இந்த சோஷியல் மீடியா வந்து வளந்து வர்றது நாள் ஊ நறையா ப்ளஸ் இருக்கு அதே சமயோ அவ்ங்கனால நறையா மைனஸு இருக்கு
ஆமாமா இங் ஆமா கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மதா எவ்வுளோ நறையா விஷ்யங்கள் சோஸ் சியல் மீடியால நம்ளுக்கு உடனுக்குடன் வந்து செய்தி கெடச்சாலு நம்ளுக்கு பாத்தீங்கின்னா சில தவறான செய்திகளு நம்மள வந்து அடைய்து நம்ளுக்கு எது சரி தவறுன் நம்ளுக்கு புரிஞ்சுக்க முடியல
நிச்சிமா அத் ஒரு பக்கோ இருந்தாலு தோழி இன்னொரு பக்க என்னன்னு பாத்தீங்கினா நம்ளுக் வந்த் து ஒரு ப்ரைவசியே குடுக்க மாட்டேங்கிறாங்க நம் அளல்ருதா வல வேணாமா சிரிக்கிறதா இல்ல எதாவ்து ஒரு எக்ஸ்ப்ரஷன் பண்ணலாமா எதையல் எல் எது எடுத்தாலு வந்து எடுத்தர்றாங் இல்லையா ஃபோட்டோ எடுத்துறாங்க மீடியோ எடுத்துர்றாங்க அது சரியா இருந்தாலு அப்லோட் பண்றாங்க சரி இல்லினாலு அதுக் ஏதாவ் கமெண்ட்ட குடுக்குறாங்க அதனால வந்து எல் எல்லா எடத்துலி இவ்ங்ளோடு அ யடோ இருக்கும்போது பொய் பிர் ரீசன்ட்டா பாத்தீங்கன்னா அந்த பார் க்கியராஜ் அவர் யறந்தாப்போ பாத்தீங்கன்னா அ அங்கு சுத்தி இருக்குற அந்த நடிகரு க்லல்லா ரொம்பா டென்ஷன் ஆய்ட்டாங் அந்த ஜோலோம்மே கேமரா எடுக்க வங் எல்லா டு உள்ள பூந்து இப்டி எடுக்ணுமா தய்வு செய்து கொஞ்சு வெலகி இருங்க கொஞ்சோத்தி அவ் அவ்ங்களோட இதே நம்ம புரிஞ்சிக்குணு தா அவங்க சம்பார் க்கிறாங்க நம்ம மூலியமாதா சம்பாரிக்கறாங்க நம்மளய பாக்கமது எடுக்க உள்ளங்ற அதல்லா ஒரு பக்க இருந்தாலு கண்டிப்பா அந்த மாரி தருணங்கள்லம் பாத்தீங்கன்னா அவ்ங்ளுக் ஒரு ஸ்பேஸ் குடுக்கண் நம்ம இல்லிங்ளா
பா ஆமா கண்டிப்பா பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொது எடத்துக்குமே அவ்ங்களால ஒரு ஃப்ரியா நம்மள மார்ல்லா போய்ட் ட்டு வர முடியாது ஆமா ஏ ஆமா சாதாணமா இப்போ ஒரு கோயிலுக் நம்ம போய்ட்டு வரோ அப்டின்னா கூட அவ்ங்ளால எந்த ஒரு மூவ்மே குடுக்க முடியாது
நாமாங் அஅ அவ்ங்கள போட் அவ் வுங்ளை அவ்ங் ளு அவ்ங்களையு தப்பு அவங்க மேலயு தப் இருக்குங்க ஏன்னா நம்ம போன நம் இந்த மாரி டாப் ஸ்டாரா கீழே நம்ம வெயில்ல போனம்னா மத்தவங்ளுக்கு எடஞ்சலா இருக்குனு அவ்ங்ளு தெரிஞ்சுந்தா வராங்க இல்லேன்னல்லா நா சொல்லல நாய் என்னங்கறங்கா அவ்ங்க அவ்ங்க பாட்டுக் வர்றாங்க போறாங்க நம்ம ஏ போய் விழுந்து அப்டேஸா பாத்தம்னா ஒர் நிம்ஷு ரெண்டு நிம்ஷு ரின்னு பாக்கறம்மா நவ் பாட்டுக் வந்துர்ணுங்க அத விட்டுட்டு அதை பிடிச்சு ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது அவுங்கள தொந்தரவு பண்றது நம்ம வேலையு கெடுக்குறது இந்த மாரி எல்லா பண் கூடாது அப்டிங்கங்க நறைய இருக்கு அது அவுங்க பத்தி நீங்க சொன்ன மாரி உடனுக்கு உடனே தகவல்கள் எல்லா எது மூலியமா தெரியுதுன்னா இது மூலயமாதா தெரியுது உக்காந்த இடத்துலயே நமக்கு உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களுமே நமக்கு கைக்கு வருது இல்லையா அதுனால வந்துட்டு அதெல்லா ஒரு நல்ல விஷ ஷயோந்தா ஆனா இந்த இட எல்லா வரும்போது சில விஷயங்கள்ல்லா நம்ம புரிஞ்சு நடந்துக்கணு இல்லைங்களா
ஆமா இப்ப பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால நறைய இன்கமு இருக்கு வருமானமு இருக்கு இருக்கு இல்லையா அதனால பாத்திங்கனாலே கொஞ்சோ இந்த மாதிரி கேமரா ஃபோன்ல இது மாரி வீடியோ எடுத்து போடுறது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாயிடுச்சு இப்ப யூடியூப் சேனலல்லாமே பாத்தீங்கன்னா ஏகபட்ட வருமானம் இல்லையா
ஆமா ஆமாங்க அது அது யா யாரோ யாரோ புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேர் சேந்து எத எதோ ஒரு கன்டென்ட் இல்லாம ஒரு சிரிப்பு இல்லாம யார்ணா யார் வேணா என்ன வேணா பண்ணலா அப்டிங்கிற மாதிரி அது எடுத்து போட்டுட்டு இருக்காங்க ஆனா வந்து அது நறைய வந்து ஆபத்துலயு முடியுதுங்க தோழி அதாவது அவுங்க பாட்டுக்கு எடுத்து போட்டுறாங்க அவுங்கள எல்லா விஷயத்தையு அதை பகிரும்போது பாத்தீங்கன்னா எல்லாருக்கு தெரிய வருது என்ன ஏது அப்படிங்கிறது தெரிய வருது அப்புற அவுங்களே பாத்தீங்கனா பிரச்சனைக்கு உள்ளாயிறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இனி நியூஸ் லல்லா நம்ம கேக்குற மாதிரி அவுங்கள இந்த இவுங்க ஒரு பெரிய யூடியூபர் இவுங்க இப்டியே இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ஆக்டிவ் இருக்காங்க இந்த மாதிரி எல்லா நம்மளுக்கு வரும் போது இவுங்களுக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு இவுங்க இந்த மாரி ஆயிடுச்சு அப்படின்னு எல்லா கேட்கும் போது பாத்தா நம்மளுக்கு ஏன்னா சம்டைம்ஸ் தோணு சா நம்மளும் பேசாம அந்த மாரி எதாவது ஆரம்பிச்சு டக்குனு எதாவது ஏர்ன் பண்ற மாரி நம்மளு நறைய பணம் சம்பாதிக்கலா அப்டிங்கிற மாரி எல்லா தோணுந்தா ஆனா வந்து என்ன இந்த மாரி நியூஸில் கேட்கும்போது அப்டியே ஐயோ வேணா நமக்கு எதுக்கு வம்பு அப்டிங்கிற மாதிரி தோணு
ஆமா இப்ப யூடியூப் மூலியமாவே ரொம்ப நறைய ஃபேமஸ் ஆனவுங்களா இருக்காங்க இப்ப நல்ல பாட்டு பாடுறவங்களகட்டு டான்ஸ் இதெல்லா பாத்தீங்கன்னா நறைய சேனல்ஸ்ல எல்லா போய் பண்றதுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குது இப்ப விஜய் டிவி மாரி சேனல்ஸ் எல்லா வந்து பண்றதுக்கு நல்ல நறைய வாய்ப்பு கிடைக்குது அதுல பாத்தீங்கன்னா நறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலுமே அ பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த மாரி ஆ ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்றதெல்லா கொஞ்ச அ
ம் கண்டிப்பா கண்டிப்பா ஆமா கண்டிப்பா இருக்கு அதுல எல்லா வந்து அதா சொல்ற பாருங்க இதுல பண சம்பாரிக்கணுங்கிற ஒரு பக்கம் நமக்கு ஈஸியா சம்பாரிக்கலா அப்படிங்கறது ஒரு பக்க இருந்தாலு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சைடு நறைய இருக்கு அத நமக்கு வந்து ஒன்னு ரெண்டுதா நமக்கு தெரியுமே ஆனா அவுங்க நறைய அதுல வந்து து அவுங்க வந்து அத வந்து அன்றாட வாழ்க்கையில அவுங்க வந்து கடந்து போயிட்டுகிட்டு தா இருப்பாங்க அதனால வந்து இதுக்குள்ள நுழஞ்சா லே நம்ம வந்து மன மனதளவுலயு உடல் அளவுலையு கொஞ்ச தைரியமா இருக்கணு எது வந்தாலு நம்ம வந்து அ அத வந்து தைரியமா வந்து அத எதிர் கொள்ளணு அப்படிங்குற மாதிரியான ஒரு விஷயோ இருக்கு இல்லைங்களா
ஆமா கண்டிப்பா இருக்கு
அதனால சொல்ற ஒரு இப்ப ஒரு ஒரு டெத் விழுந்தா கூட அவுங்கள அந்த ஃபேமிலிக்கு ஒரு ஒரு பிரைவசி இல்லாம இவுங்க போய் தொந்தரவு பண்றது இப்போ அவுங்க எதாவது ஜிம்முக்கு போயிட்டு வந்தா கூட அவுங்கள போய் நிம்மதியா போயிட்டு உள்ள போறப்போ அந்த மாரிருக்கு க்கறா மொழில இப்பல இருந்து ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா அத்தன பேர் இருக்காங்க ஒரு பெரிய ரிய நடிகை எல்லா போனாங்கன்னா அவங்கள விடுறதே கிடையாது போறாங்க வறாங்க நா என்னங்கறனா இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ மட்டும் இவங்க வந்து இவ்ளோ கான்சன்ட்ரேட் பண்றது பொதுவா சின்ன சின்ன கிராமங்கள்ல இருந்து ஒரு ஓ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பெரிய லெவல்ல போய் ஒரு வெளையாடிட்டு வந்திருப்பாங்க நமக்கே தெரியாதுங்க உண்மைய சொல்லணுன்னா ஸ்போர்ட்ஸ்ல எல்லா பாத்தீங்கன்னா நறைய பேர் போய் வெளிநாட்டுல போய் நறைய பதக்கங்க அதெல்லா பார்த்தீங்கன்னா தெரிவே தெரியாது நமக்கு அவங்கள எல்லா கொஞ்சோ பெருசா இது பண்ணலா பிரபலயப்படுத்தலாமோ அவ அது அவங்க அவங்களோ கையில அது சுலபமா பண்ண முடியு ஆனா அத அவங்க பண்ண மாட்டேங்க செலிபிரிட்டிஸக்கு மட் டுந்தா முக்கியத்துவோ கொடுக்குறாங்களோன்னு தோணுது
ஆமாமா நீங்க சொல்றது உண்மதா இப்ப ரொம்ப கஷ்டப்படுற பேமிலியா இருந்துதனா போய் ஸ்போ்ட்ஸ்ல்லா வின் பண்ணிட்டு வராங்க இப்போ இராணுவ இதுலல்லா போய் சின்ன பையனல்லா அனுப்பிட்டு இப்ப பாத்தீங்களா முகத்துல வந்து குண்டு பாஞ்சாலு அத்தன பேர காப்பாத்திட்டு ஒருத்தர் வந்து இது பண்ணாருன்னு சொல்லிட்டு அவரெல்லா அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகலையே அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகலயே டிவில கண்டிப்பா நா இந்த டிவில மட்டு தா பார்த்தோ மறுபடியு அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகலையே இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆக ஆகலயே அவர் தா உண்மையான ஹீரோ ஆனா பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகலையே
அதாவதுங்க அவரு சொல்றாரு அ ஆமா அவரோட இத எடுத்து பாக்கும்போது பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு குண்டடி பட்டுடிச்சு தா எவ்ளோ வளிக்கு நெனைச்சு பாரு ஒரு சின்ன கத்திக்காயோ அந்த மாதிரி பட்டால துடிக்கிறோ வாயில குண்டடிப்பட்டு அவருக்கு அவ்ளோ பிரச்சனை இருந்தாலு அவரோட அவருக்கு கூட இருக்கிறவங்கள எல்லா அவர்தா காப்பாத்திருக்காரு
காப்பாத்தி தோல் மேல வரைக்கு பாஞ்சிருந்திருக்கு அந்த துண்டு அந்த குண்டு பாத்தீங்கன் னா வாயில பத் தாவங்கட்டைல பட்டு போயி அந்த தோல் தோல் பட்டையில பாஞ்சி சீறிட்டு போயிருந்துச்சா அப்பனா எவ்ளோ ஒரு வழி இருந்திருக்கு அவருக்கு அப்பயு அத்தன பேரையு காப்பாத்திட்டு இன்னு அவர்
எதித்து இருக்கிறவங்களையு போராடி ஆமா எதிர்ல இருக்கிற எதிரியு போராடியே வந்து அவர் அவர்து அவரு அப்ப கூட அவரு தெரியலீங்களா அது வெளியில வந்ததுக் அப் அப்றோ அவருக்கு என்ன ஆயிடுச்சா ஃபுல்லா வந்து அவர்னால கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாசமா சாப் பட்றதுக்கு அவ்ளோ கஷ்டப்பட்டாரா என்ன பண்ணாலு வெளியில வெளியில வந்துரு வெளியில வந்துரு நான் பாத்தே அந்த ராணுவத்துல ஒரு வாய பாக்கம் போது கிட்டத்தட்ட எவ்ளோ கஷ்டோ இல்லைங்களா அது இப்ப அவருக்கு மறுபடியு அவருக்கு அந்த வேலை இருக்கா இல்லையானல்லா கூட தெரியாது ஏன்னா இந்த மாதிரி கரெக்டா ஒரு சர்வீஸுக்கு அலோ பண்றாங்களா இல்லையான்னு தெரியாது எவ்ளோ ஒரு கனவோட அதுல போயிருப்பாரு ஆனா நல்ல விஷ்யோ பண்ணிருக்காரு இந்த மாதிரி ஆட்கள் எல்லா நம்மளுக்கு போடும்போது கொஞ்சோ ஒ ஒரு மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கோ அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலா நாட்ல நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணணு அப்டிங்கற ஒரு அவே ர்னஸ் இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா அடுத் அத விட்டுட்டு தெ எல்லாத்தையு தேவை இல்லாம இதெல்லா பண்றத பா விட்டுட்டு சொல்றங்க சினிமா நடிகர் நடிகைங்கிறது போட் நாம நெறையா விஷ்யோ பண்ணலா இல்லையா அதுக்கு சொல்றே
ஆமா சினிமா நடிகர் நடிகை மட்டு இல்லாம இப்ப யூடியூப்ல பேமஸ் ஆவுராங்க இன்ஸ்டால பேமஸ் ஆவுரவங்ளா கூட வெளியில விட்ரது இல்ல சோசியல் மீடியா ஆமா பாத்தீங்கன்னா பின்னாடியே போயிட்ற மாறி கேமரா தூக்கிக்கிட்டு ஆமா இப்ப பாத்தீங்கன்னா இந்த ராணுவ வீரருக்கு பதக்கோ கொடுத்தாங்க அவார்டு குடுத்தாங்க நெறைய அவார்டு குடுத்தாங்க பணோ குடுத்துருக்காங்க ஆனா வேலைளே இருக்காரா என்னாங்கிறது
ஆமா அது தெரிய்லிங்க சொல்றாங்க அவருக்கு வந்து பெரிய சர்வீஸ் இல்லேனா கூட அவர்க்கு அவர்னால என்ன செய்ய முடியுமோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது குடுக்கலா அதனால இப்ப அந்த மாதிரி எல்லா போடலா அப்டிங்ற ஒரு கருத்து தா முன்னாடி வைக்கிற இந்த மாதிரி நிறைய இருக்கு கொழந்தைங்க எல்லா பாத்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு சோசியல் மீடியாலேயோ ஏதாவது ஒரு அவேர்னஸ் குடுக்லா கொழந்தைங்க பாதுகாப் பா இருக்ட்டு பெண்கள் பாதுகாப்பா இருக்கட்டு அந்த மாதிரி எல்லாம் செ அந்த மாதிரி போட்டாலாவது கொஞ்சோ நல்லா இருக்கு பாக்குறக்கு கேக்குறதுக்கு ஒரு ஒரு நாகரிகமா இருக்கு அத விட்டுட்டு டான்ஸ் ஆடி போடுறதூ அத பண்றது இத பண்றது தேவையில்லாத வேலை செய்யறதோ பொதுவா இந்த மாதிரி எல்லா போட்டா ஒரு பிரயோஜனமா இருக்கு மக்களுக்கெல்லா
ஆமா
கேக்குதுங்ளா தோழி
ஆ கேக்குதுமா சொல்லுங்க
ஆ அதா அதா அந்த மாரி அவுங்கள பத்தி இப்ப அது அதுல நிறைய இருக் குது அந்த காலத்துல எல்லா இவ்ளோ பெரிய ஒரு ஒரு பெரிய மீடியாலா கெடையாதுங்க சின்னத்தா என்ன கேட்டா அதுதா நல்லதோன்னு தோணுது ச சில சமயோ யோசிக்கும் போது பாத்தீங்கின்னா அதுதா பரவால்ல அந்த மாரி இருக்கும்போது அவுங்களுக்கும் பிரச்சன இல்ல நம்மளுக்கும் பிரச்சன இப்ப அவுங்க எந்திர்ச்சா இதுல பிரஷ் பண்றதுல இருந்து ராத்ரி போய் தூங்குற வரைக்கு எல்லாமே நமக்கு தெரியிற மாரி இவ்ளோ சோசியல் மீடியா இவ்ளோ வளந்திருக்கே அப்டிங்கிற மாதிரி இருக்கு இந்த மாதிரி மத்தவுங்ழுது போ போட்லா செரி உங்களுக்கு மட்டும் போட்றீங்க செரி ஓ பரவால்ல மத்தவங்ழுது போட்டீங்கன்னாலு கொஞ்சோ பரவாலயோனு தோணுது மத்த நாட்டுல நட நல்ல நல்ல விஷயங்களையு எடுத்து கொஞ்சம் போட்டீங்கன்னா நல்லாருக்கு
ஆமா அது நல்ல தா இருக்கு நம்ம அடுத்தவுங்களுக்கு பிரச்சன குடுக்காம நம்ம ம்ப லைஃபா நம்ம வாழ்ந்துக்லா எவ்ளோ வேணாலு சம்பாதிச்சுக்கலா என்ன வேணாலு பண்ணி க்கலா அடுத்தவங்களுக்கு பிரச்சன கொடுக்காம
நிச்சயமா நம்மளால முடிஞ்ச நம்ம உதவி செய்யறோமோ இல்யோ வேற ஏதாவது தேவ இல்லாத வேல செய்யாம இருந்தாலே போதுன்னு நா நெனைக்கிறே அது எங்கள எந்த விஷயமா இருந்தாலு பண விஷயமா இருக்லா இயற்கையா அடுத்தவங்க மனசு மனுஷங்களுக்கு செய்யற வி ஷயமா இருக்கல நம்ம அவுங்கள தொந்தரவு பண்ணாம நம்ம பாட்டுக்கு நம்ம இருக்கணு நல்லது செய்றோன் சொல்லிட்டு அவுங்களிக்கு ஏதாவது பண்றத விட எதுவு செய்யாம இருக்கிறதே இப்ப சில சமயோ நல்ல ஒரு விஷயோ தா
உண்மதா
அ உங்ககிட்ட இந்த தலைப்ப பத்தி பேசினதுல ரொம்ப நன்றிங்க தோழி உங்க கருத்தல நல்லா பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி
சந்தோஷமா நன்றி